தோழி நம்ம பிரெண்ட்ஸ் யாராவது கூப்டாங்ளா
மே கூப்பில்ல நானு யாருக்கு கூப்பில்ல
சேரி ப நானு யார்ட்டையு கூப்ட்டு பேசல அஹ யாருக்கு கூப்டல வேலையே சரியா இருக்கு தோழி இப்ப இங்க ஊர்ல இருந்து வந்தல ஒன்ற மாசஸ் திருந்தனால லக்கேஜ் எல்லா நறைய ஆயிடுச்சா அதெல்லா வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு முதல் நாள் என்னோடது சனாது மட்டு எடுத்து வச்ச செகண்ட் டே ஹஸ்பண்ட் ஷிஜாது அது இத்த க்ளோத்ஸ் எல்லா எடுத்து வைக்கிறதுக்கே சரியாயிடுச்சி நாங்க சித்தி வீட்டுல போய் தர்ஸ்டே நாங்க சித்தி விட்ல போய் அஞ்சி நாள் இருந்துட்டு வந்த துணிய எல்லா தொவச்சி காயப்புலா தீரிச்சூர் பீச்ல போற போய் ஆடிட்டு வந்தோமா அதனால அது எல்லா தொவச்சே சனாக்ன ஒரு ரெண்டு மூனு தடவ தலைக்கு தண்ணி உத் தி அந்த மணல் எல்லா போய் சரியான வேல தா இந்த டை அதெல்லா முடிஞ்சி கொஞ்சோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து பின்ன ஒரு ரிலேட்டிவ்யோட கல்யாணம்னு சொல்லி அது ஒரு ரெண்டு நாள் அல்ல அங்க போயிட்டு வந்து புது துணி எல்லா நறைய சேர்ந்துருச்சி நா அக்காட்ட எல்லா கையில தொவச்சு போட்டு அதெல்லா எடுத்து காய வச்சி அடக்கி வச்ச பீரோ கிளீன் பண்ணி வீடு கிளீன் பண்ணி அப்ரோ கு சின்ன பாப்பா கொஞ்சோ உடம்பு சரி இல்லாம போயிடுச்சின் சொல்லி அதெல்லா பாத்து அடுத்த நாள் சனாவுக்கு ஸ்கூல் ஓயோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சே அந்த பத்து நாளு இந்த மாஸ் கா ஆரம்பிச்சதுல இருந்து வேலையு வேங்க வீட்டுக்கு கூட கூப்ட்டு பேசுன எங்க அம்மா அதா திட்டிட்டு இருந்தாங்க ஏன்டி ஏங்க அவரு கூட வந்து போன் எடுக்கறாரு பேசுறாரு நீங்க என்ன போன் எடுக்கறது இல்ல கூப்டுறது இல்ல என்ன சொன்னா அவரு க்கு என்ன கேபிள் வேல முடிச்சுட்டு வந்து சும்மா உக்காந்து படம் பாத்துட்டு இருப்பாரு பேசுவாரு ஆவங்கப் கப்டியியா
அதுதா
அப்டி இல்ல
என்ன சொன்னாரா தோழி கொழுந்தனார்
அதுதா நானு ஊருக்கு போனதுக்கு அப்ரோ இங்க இருக்கிறவங்க எல்லாரு உக்காந்து பேஸ்னாங்ளா தோழி அப்ப வந்துட்டு இந்த மாரி அ இந்மாரி தெரியாத ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணா பரவால்ல இத்தன வருஷமா பாத்துட்டு இங்க வந்து இருந்து அதெல்லாம் பாத்து எனக்கு வந்து கூச்சமா இருக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்டின்னாரா
ஓ
அப்டின் ஏகிட்ட சொல்லல இங்க இருக்கிற பெரியவங்ககிட்ட எல்லா சொல்லியிருக்காரு அப்புறொ எல்லாரு உக்காந்து பேசி இல்ல நீ அவ்ளதா கல்யணம் பண்ணு அப்டின்லா சொ பேசிர்க்காங்ளா எனக்கு கொஞ்சொ டைம் குடுங்க அப்டின்றமாரி சொல்லிருக்காரு இன்னு என்ன பண்ணுவாங்கன் தெர்ல தோழி எங்க அப்பா வேற இப்போ ஒரு பீரங்கி குண்டு மாரி ஒரு குண்ட தூக்கி போட்டு போயிருக்காரு அவுங்க ரெண்டு பேர் தனியா ஒரு ரூம்ல உக்காந்து பேசட்டு அவுங்களுக்கு வந்து மனசு பூர்ணமா ஒருத்தருக்கு ஒருத்தர புடிச்சிருந்தா மட்டுதா பண்ண முடியு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தா எங்க ரெண்டு பேத்துக்கு சம்மந்தோன் சொல்லட்டு அப்புறொ வந்து பண்ணி வைக்கிலானு சொல்லி டாரு தோழி அவங்கவங்க வாயால வந்தாதா எனக்கு நிம்மதியா இருக்கூ இல்லாட்டி நா செத்தாலு எ பொண்ணுக்கு விருப்பம் இருந்து நா கல்யாணம் பண்ணனா இல்லாம பண்ணனான் சொல்லி எனக்கு தெரியாம எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கூ அப்டின்றமாரி சொல்லிட்டாரு தோழி இப்டி சொன்னா எப்டி என்ன பண்றதுன்னே தெர்ல அப்பறொ இவரு வந்து சொன்னாரு நீ அவளதா பண்ணியா
அதனால கொஞ்சம்
ஆமா முன்னாடியே ஒரு தடவ இந்த மாரி தப்பு பண்ணி அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா பாத்தா என்னென்னமோ நடந்து போயிடுச்சு அதெல்லா இந்த தடவ நடக்கவே கூடாது அப்டின்ற மாரி சொல்றாரு தோழி
யோஸ்ச்சே முடிவு எடுக்கட்டூ
ஆமா ஆனா இங்கே இவுங்க பெரிப்பா சித்தப்பா எல்லா பேசுனாங்ளா ஓ ஒரே இன்கம் தா அத வச்சுதா ரெண்டு ஃபேமிலி இனி ரன் பண்ற மாதிரி இருக்கூ அக்கா தங்கச்சியாருன்னா அதெல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க பின்ன இந்த சொத்து பிரச்சன எல்லா பின்னாடி நறைய வரு ஏன்னா இப்ப எங்க அப்பா ஒரு சைடு அந்த வீடு ஒர்க் ஷாப்பு இவங்க சைடூ இந்த ஒரு வீடு இப்ப நாங்க கட்னது ரெண்டு ஊர் கேபிளு இதெல்லா வேற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வரம்போது ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து நிக்கூ அ இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷோ பதினஞ்சு வருஷமா உன் அண்ண தா கல்யாணொ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரத்துக்கு லைஃப் அ கொண்டு வந்துருக்கா திடீர்னு எங்கேயோ இருந்து ஒருத்திய கொண்டு வந்து நிப்பாட்னா ஷேர் என்னல்லா போ முடியாது நியாயமா இருக்காது தங்கச்சியா இருந்தா அ சேரி நம்ம தங்கச்சிதான அப்டின் சொல்லி எல்லா நடக்கூ அப்டின்ற மாரிலா சொல்லி பேஸ்னாங்களா
செரி செரி
இனி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியில ஆனா நா வந்து சொல்லிட்டே நா எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டே அஞ்சு வருஷொ நாய் படாத பாடா பட்டு எல்லாத்தையுமே எழந்துதா இன்னைக்கி இந்த லைஃப் இத்தன தூரோ கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கே திடீர்னா ஒருத்தவங்கள உள்ள கொண்டுவந்து எல்லாத்தைக்கு ஈக்குவலா வரும்போது அது கண்டிப்பா சங்கடமாதா இருக்கும் அப்டின்ன மாரி சொல்லிட்டே ஏன்னா என்னோட எல்லா நகையு வெ ச்சு எங்க அப்பா எனக் குடுத்த பணத்த வச்சுதா இவ்ளோ தூரே இந்த லைஃப்ல வந்துருக்கோ சம்மந்தமே இல்லாம ஒருத்தர கொண்டு வந்து நிப் பாட்னா அது நல்லாருக்காது சொன்ன மாரி வேறென்ன தோழி விதில என்ன எழுதிருக்கோ அதுவு ஒண்ணு இருக்கு நம்மோண்ணு நெனச்சா விதில ஒண்ணு
நீங்க சொல்றதெல்லா கர கரெக்ட் தா பேசி பாக்கட்டு தோழி
ஆமா அவுங்களுக்கு அதெல்லா புரியணு தோழி ஏன்னா இப்ப நானு வந்து நறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க அதே மாரிதா இவரு ஃபஸ்ட்டு பைய இவரு நறைய சாக் நறைய நாங்க எழந்திருக்கோ எங்க சந்தோஷத்துலருந்து எங்க வாழ் கையிலருந்து அஞ்சு ஆறு வருசத்துலருந்து து எல்லாத்தையுமே நாங்க எழந்திருக்கோ இத்தன பேர வச்சு பாக்குறோ இது எங்களுக்கு அவசியமும் இல்ல ஆனா யாரு இல்லன்ற ஒரு இது இதுல தான வச்சு பாக்குறோ ஆனா வேற ஃபேமிலருந்து ஒரு பொண்ணு வந்து இதெல்லா பண்ணுமா அதெல்லா இல் ஆமா அதெல்லா யோசிக்கணு அவுங்கவுங்கதா யோசிக்கணு ம் லோகேஸ்வரிக்கி மா
நமக்கு ஒரு பேரு வந்துரு தோழி
ஆமா லோகேஸ்வரிக்கி மாப்ள
அவங்களுக்கு தா ஏதோ ஜாதகோ பாத்ததுல டுவெண்டி நிதமா சொல்லிருக்காங்களாமா தோழி
ஓ ஓ சேரி சேரி தோழி இப்ப இத வேற சொல்லிட்றாங்க
இதுக்குப்புற
ஆஹ சேரி சேரி தோழி சேரி தோழி லோகநாதன் அவுங்க ஒய்ஃப்ல்லா நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்
ம் ம்
காங்க தோழி
சேர் சேரி தீபிகாக்கு கொழந்தல்லல்ல வேலைக் பேயிட்ருக்கா ஆ ஹ
உனக்கு என்ன இன்னு கொழந்த இன்னு மாப்புள்ள பாத்துட்ருக்காங்களா ஆமாட்டி பாத்துட்ருக்காங்கன்னு சொன்னா
ம் ம்
அதுக் உனக்கு மாப்புள்ள பாத்துட்டுருக் காங்களா அப்டி கே
ம் ம் இப்டில்லா பேசி பேசிதா புள்ளைங்க கடைசில தப்பான முடிவு எடுக்கறதே அவுங்கவுங்க அப்ப அம்மா தான வெச்சு சாப்பாட் போட்றாங்க நம்ம போய் வேற வேற நீங்களே பாத்துகங்க ஏ புள்ளைக் சாப்பா போ ஆ ஹ
ம்
ஓ கடவுளே
வளந்துருக்கறாங்க
ஆ எப்டி திருப்பி ஏன் உங்க பிள்ளைக்கு இன்னும் கொழந்த பொறக்கலேன்னு கேட்டா என்ன பண்ண முடியும் ஆ ஆ
வந்து சொன்னோமா அப்போ எங்க ஆன்டிக் ரொம்ப கோவோ அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு எதுக்கு இப்டி கேக்குறாங்கன்னு அவங்களே டென்ஷன் ஆயிட்டாங்க தோழி
அதுதான் நானும் சொல்றேன் திருப்பி எல்லாரும் உங்க புள்ளைக்கு ஏன் இன்னும் கொழந்தையே பொறக்கலேனு கேட்டா எங்க போய் மூஞ்சிய வச்சு இப்ப உங்கிட்ட என்ன பேச முடியும் ஒன்னும் பேச முடியாது
ம்
ம் அவளுக்கும் ஏதோ பிசி ஓடி ப்ராப்ளம் தான் அப்பிடின்னு சொல்லி ரொம்ப குண்டாயிட்டாளா தீபிகா
ஆமா ஆமா
ம்
நானு கல்யாண ஆன புதுசுல லோகேஸ்வரி தோழி கல்யாணம் ஆன புதுசுல லோகேஷ்வரி அவுட்டோ குடுத்துட்டு வந்தாங்க நான் அப்ப பாத்த அந்த உண்டாகந்தா
ம்ம்
ஆனா ஒரே கிளாஸ்மேட் தோழி தீபிகா அவுக அண்ணனு நானு
ம் சரி ஆ அவுங்க அண்ணனுக்கு
அதுல தான் அவங்க எல்ல தா அவங்க டியூஷனெல்லா எடுத்துருக்காங்க
வயசப்படி
ஆ
ஓ சேரி சேரி
ஆ கல்யாண
ம்ஹும்
நல்லா படிப்பான் தோழி அந்த பையன்
அம்மா என்ன ம் ம்
டி
இந்த உங்க அம்மா என்ன பண்றாங்க பையன பாத்துட்டு இருக்காங்களா
ம்ஹும் ஆமா தோழி போ பொறியல் சேர்க்கல
சேரி சேரி உங்க அண்ணா கூப்டவே இல்லையா
கூப்புடல தோழி நா நான் தான் இப்போ கும் அத்த பையனுக்கு கல்யாணோ தோழி எங்க அம்மோட தம்பி பையனுக்கு கல்யாணமா வந்து பத்திரிக்கை வச்சிட்டு போனாங்களா அதனால இப்ப அதான் எங்க அண்ணனுக்கு போய் வச்சாங்களான்னு கேட்டேன் வெக்கல அப்டின்னு சொன்னா நான் சொன்னே உங்க போனாங்க இனி யாருக்கோய் கில பொலா அப்டின்னு சொன்னே இ கோயம்புத்தூர் போறே தொழி ஒன் வீக் அடா
ஓ ஓகே ஓகே
ஆஹ்ஹா செரி செரி தோழி செர் நம்ம திருப்பியு பேசலா தோழி
இது தோழி இருவத்தி நாலாந் தேதி காலை சர்ச்ல கல்யா
மாகு
இறுதிதா வந்துட்டு இவ்ங்க ரெசப்ஷன் பண்றாங்க தோழி அதனா ஃபஸ்ட்டு நானு அப் ம்மா பையன்ட அப்றொ கணவர் வந்து ஆ அந்த மாரி வியாழக்கெழம சாய் நல்லபடி கெளம்பிர்வோ
செரி செரி தோழி செரி நம்ம திருப்பியு பேசலா தோழி
ஆ செரி